ஹலோ ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ எப்டி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்ல இருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாக்கற ப்ரோ சாப்ட்டீங்களா ப்ரோ
ஓகே ஆ சாப்ட்ட ப்ரோ நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்ட ப்ரோ என்னா சாப்ட்டிங்க ப்ரோ
ப்ரோ நா இட்லி சாம்பார் தா ப்ரோ நீங்க
ஆ ஒயிட் ரைஸ் சாப்ட்ட ப்ரோ ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் மோர் ப்ரோ
ஓகே ஓகே வீட்ல எல்லா சாப்ட்டாங்கள ப்ரோ
ஆ எல்லா சாப்ட்டாங்க ப்ரோ நம்ப வீட்ல ப்ரோ எல்லா சாப்ட்டாங்களா ப்ரோ அங்க
ஓ எல் எல்லாரு சாப்ட்டு எல்லாரு தூங்கிட்டு இருக்காங்க ப்ரோ அங்க ஓகே ஓகே ப்ரோ
அப்ற ப்ரோ அங்கே ப்ரோ க்ளைமெட் சேஞ்சா ப்ரோ
ம் சேஞ்ச் ஆச்சி ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ மழ இங்கல்லா இல்லல்ல ப்ரோ இன்னு மழையே இல்ல ப்ரோ
ம்
இப்ப நம்ப ஊர் ஆஹ மழை இல்ல ப்ரோ இது ப்ரோ ஆ மழைலா இங்க கெடையாது ப்ரோ அ மா மா இங்க ஃபுல்லா வெயில் தா ப்ரோ
கஷ்டந்தா ப்ரோ
ஆமாங்க
உம் இங்க ஓரளவுக்கு பரவால்ல ப்ரோ ரெண்டு மூண் நாளா ரெண்டு மூணு நாளா கிளைமேட் சேஞ்சாதா ப்ரோ இருக்கு நல்லாதா ப்ரோ இருக்கு இங்க
இங்க அடிக்கிற வெயில் தாங்க முடியல ப்ரோ எப்டி ப்ரோ நீங்க ஆ எல்ல ப்ரோ இப்ப எப்டி நீங்க சாப்பாடு எல்லா எப்டி ப்ரோ நீங்களே சமைப் பீங்கலா வீட்ல அம்மா சமைப்பாங்கலா ப்ரோ
இல்ல அம்மா தா ப்ரோ சமைக்கிறாங்க அம்மா
நீங்க எப்பன்னா சம சமச்சிருக்கீங்களா ப்ரோ ட்ரெடு ஆ நா சமைப்ப ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ப்ரோ
ப்ரோ நம்ப ரெண்டுமே சாப்டுவ ப்ரோ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு
ஓகே ஓகே ப்ரோ
நானு சமைப்ப ப்ரோ எல்லாமே செய்வ ப்ரோ சிக்கனு பீஃப்பு மட்டனு எல்லா எல்லாமே சமைப்ப ப்ரோ வீட்லே நீங்க ப்ரோ வீட்டுல சமைப்பீங்களா சிக்கனு
குரான் நான்வெஜ்ஜு நான்தா ப்ரோ சமைப்ப வீட்ல
ஆ ஓகே ப்ரோ இப்ப இப்ப நீங்க ஆ இப்ப சிக் சிக்கன் செய்றீங்கன்னா எப்டி ப்ரோ செய்வீங்க நீங்க என்ன மாரி மெத்தட்ல செய்வீங்க ப்ரோ நம்ம சைட்லா
உன நாங்க இங்க பெப்பர் சிக்கன் தா ப்ரோ அதிகமா எனக்கு புடிச்சதுனால நா அதா ப்ரோ செய்வ அதிகமா
இப்ப அதிகமா பாத்தனா இந்த அப்புற பாய்லர் சிக்கன் தா வாங்வீங்களா இங்க நாட்டு கோழி கெடைக்குமா ப்ரோ
நாட்டுக்கோழி எல்லா இங்க கெடைக்கு ப்ரோ நாட்டுக்கோழியு கெடைக்கு ஆ ஆனா அதிகமா ஆ செய்வ ஆ செய்வ ப்ரோ ஆனா எங்களுக்கு வந்து இப்டி டேஸ்ட் வாய்ஸா பாத்தீங்கனா பிராய்லர் தா ப்ரோ அதிகமா எடுத்துட்டு இருக்கோ
ம் ஓகே ப்ரோ ஏனா பிராய்லர் சாப்ட்றது ரொம்ப இதுதா ப்ரோ பாடிக்கு ப்ராப்ளம் தா ப்ரோ ஆனா நம்ம நாட்டு கோழி தா சாப்புன்னு சாப்புன்னு க எதிர்பாக்குறோ ஆனா கெடைக்க மாட்டேங்கிது ப்ரோ எங்களுக்கு அதுக்கு முன்னாடி பாத்தன்னா கருங்கோழி எல்லாமே இருக்க வீட்டுல நம்ம அ டிச்சு செஞ்சிருவோம் எப்பயாது அப்புறம் இப்ப கோழி வளர்க்குறது இல்ல இப்ப கோழி வளர்க்கறதுல பிளான்ல இருக்க
சேரி சேரி எது செட்டு போட்டு பண்ண மாதிரியா ப்ரோ இல்ல
இல்ல இல்ல வீட்ல சும்மாதா ப்ரோ பண்ண மாதிரிலா இல்ல பண்ண மாதிரியும் ஐடியா இருக்கு ஆனா அந்த இதுமாரி இதுப்போ அந்த சுச்சுவேஷன் இல்ல ப்ரோ
சேரி சேரிம்மா இப்ப வீடு ஆடு மாடெல்லா இருக்கா ப்ரோ இல்ல
ஆ இருக்கு ப்ரோ ஆடு இல்ல ப்ரோ மாடு இருக்கு ப்ரோ
ம் ம் ஓகே ஓகே ப்ரோ
ஆனா வீட்டுக்கு வர மாட்டாங்க ஃபுல்லா அப்டியே ரவுண்ட்ஸ்லே இருப்பாங்க குட்டி போட்டாங்கன்னா நம்ம பாக்குறது சொல்லுங்க ப்ரோ
சேரி சேரி காடு எல்லா இருக்கா ப்ரோ
காலியா ப்ரோ
இல்ல ப்ரோ காடு
அ ஆ அங்க இங்க இங்க வந்து நாங்க காடுன் சொல்ல மாட்டோ ப்ரோ வயல்வெளினு சொல்லுவோ நிலம்னு சொல்லுவோ
ஓ இங்க வந்து காடு தோப்பு அந்த மாரிதா ப்ரோ சொல்லுவாங்
ஆ ஆ இங்க ஃபுல்லா வந்து நிலோ வீட்டுமன அத கைனி அப்டினுவோ இப்ப கைனி பாத்தோனா கைனி எதுமே இல்ல நம்ளுக்கு எல்லா சேல்ஸ்ல வித்துட்டாங்க ஒரு இருவது வருஷத்துக் முன்னடியே வித்துட்டாங்க இப்ப இருக்றது பாத்தீங்ன்னா வீட்டுக்கு மென மட்டு ப்ரோ இப்ப பாத்தேனா வாரத்துக்கு பயிர் வைப்போ ப்ரோ நாங்க குத்தகைக்கு ஆமா குத்தை குத்தைக் பயிர் வைப்போ ப்ரோ
ஆ
ஆமா ப்ரோ ஒரு ஒன் ஏக்கர் பாத்தோனா குத்தைக்கு ஒரு ஐய்யாயிரூபா நாலாயிரூபா வாங்குவாங் ப்ரோ நெல் போடுவோ
ஓகேங் ப்ரோ ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரூவாயா ப்ரோ
ஆமா ப்ரோ நாலாயிரூபா ஐயாயிரூபா குடுப்போ ப்ரோ ஃபுல்லா நெல்லு தா ப்ரோ இங்க விவசாயமே
சேர் சேரிங் ப்ரோ ஏ நெல்லெல்லா போடுறாங் ப்ரோ ஆ சொல்லுங்க
ஏனா நெல்லு போனு நானு ஆறு ஏக்கருக்கு நானே வேல செய்வே ப்ரோ நெல்லு தண்ணி பாசுறது இருக்கு ஆ கூட ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா வேலையு ஏ டு இசட் நம்மளே பாத்துருவோ ப்ரோ ஆமா இரவு மூனாக மாடு நம்ப வீட்ல இருக்கு ப்ரோ அஞ்சு மாடு இருக்கு ஆனா எல்லாமே பாத்தோனா அந்த காளமாடு மாரிலா இல்ல நார்மல் வீட்டு மாட் தா ஆனா அது வந்து சாப்புட்டு அப்டியே ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க ஆளுங்க
ஓகே ப்ரோ இப்ப பிஸ்னஸ் பண்லாந்தா ஐடியா இருக்கு மா அப்டின்னா பண்ண ஸ்டார்ட் பண்லானு ஐடியா இருக்கு கௌ ஃபார்ம் தாஇப்ப மாடு ஆமா ப்ரோ
ம்
இப்போதா அது கொஞ்சோ டவுட் என்னன்னா இப்ப எனக் என்னன்னா மாடு இப்ப கறவ வாங்கி பால் கறந்து ஊத்துறது பெட்ரா ப்ரோ இல்ல இப்போ எனக்கு என்னென்னா இப்போ அந்த ஆடு கோழில்ல பண்ணைல்லா இப்போ பேட்ஜ் பேட்ஜா எடுத்து சேல் பண்ட்ருக்காங்ளா ப்ரோ
ம் இல்ல ப்ரோ நீங்க பண்ண பண்ண போட்ட கூட நல்லாத தா இருக்கு ப்ரோ பண்ணையா போட்டு நம்ப சேல்ஸ் பண்ணா இப்போ பண்ணையில பாத்தீன்னா இப்ப பால் அதிகமா எடுத்து நம்ப சேல்ஸ் பண்லா இப்ப ஒரு மாடு பாத் ஏன்னா ஒரு லிட்ருக்கு ஒரு அஞ்சு லிட்ரு கறந்தா கூட போது ப்ரோ காலேயு கறக்கு ம சாய்ந்துரமு கறக்கு
ஆ அது ஓகே ப்ரோ இப்ப நம்ம பண்ண லெவல்ல போம்போது நம்ம சேல்ஸ் அதிகமா பாக்லா ப்ரோ இப்ப ஒரு நா மூனு நாளு அப்டிங்க போது பாத்தீங்கன்னா தீவனத்துக்கே நம்ம அது வர அமௌண்ட்ல எடுக்னு ஆ
ஆமா ப்ரோ நீங்க சொல்றது ரைட்டு தா ப்ரோ ஆனா அதிகமா வராது ஒரு கால்வாசி ஃபர்ஸ்டு ஒரு நூத்துல ஒரு இருவத்திஞ்சி பர்சண்ட்டு நம்ப மாட்டுக்கு செலவு பண்ற மாறி இருக்கு ப்ரோ
ஆ அதுக்குதா ப்ரோ சொல்ற இப்ப எனக்கு என்ன ஐடியான்னா இப்போ கறவை வெச்சு பால் கறந்து ஊத்துறது பெட்ரா இருக்குமா இல்ல இப்போ ஒரு நா என்ன நனைக்கிறேன்னா இப்போ ஒரு அஞ்சு கன்னு குட்டி வாங்குறே ப்ரோ
ம்
இப்போ கன்னுக்குட்டி வாங்கி அது ஒரு ஒன்ற வருஷோ செனையாக் க்கி அத அத சேல் பண்ணும்னா அது ஒரு அமௌண்ட் வரு ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ அதுவும் நம்ம வந்து அதுக்கு அதுக்கும் நம்ம செலவு பண்ற மாறி தா இருக்கு ப்ரோ
செலவு பண்ற மாரி இது இப்ப இப்ப கறவை கறவைனா டெய்லியு நமக்கு இன்கம் வரும் ப்ரோ இதன்னா நம்ம சேல் பண்ணும் போது மட்டுதா வரும்
ஆமா ப்ரோ அது ரொம்ப கஷ்டோதா ப்ரோ எனக் தெரிஞ்சி ஏன்னா திடீர்னு நம்ம லாஸ்ட் ஆஃப்னா ஒன்னு பண்ண முடியாது ப்ரோ இப்ப நம்ம வந்து இப்போ வந்து அந்த நம்ம அத வளர்க்கற வரலையுமே அதுக்கு நம்ம செலவு பண்ணினே இருக்கணு ப்ரோ வாங்கற து ஒரு ரேட்டா இருக்கோ ஆனா சின்ன கன்னுகுட்டிலயே நம்ம சின்னத்தலய வாங்கி நம்ம இது பண்ணா கொஞ்சம் நல்லாதா இருக்கோ ப்ரோ
அதா ப்ரோ நா ஒரு அம்பது அம்பது நாள் ஒரு ஒரு மாசோ குட்டி ரெண்டு மாசோ குட்டியில
ஆமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆ ஓகே ப்ரோ அப்டி எடுத்து பண்ணலா ப்ரோ ஆனா நல்லா இருக்கோ ப்ரோ
ஆ அது எப்டின்னா பேஜ் வைஸா பண்ணலானு இருக்க ப்ரோ இப்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா வ
ம்
ஒரு அஞ்சு கன்னுக்குட்டி வாங்குறோ ப்ரோ
ஆமா ஆமா
வாங்கிட்டு வாங்கிட்டு அதுல இருந்து வந்த மூணு மாசத்துக்கு அப்பறோ இன்னொரு பேஜ் ஒரு அஞ்சு கன்னு குட்டி வாங்குற ப்ரோ
ஆமா ப்ரோ
இப்டி மொத்தோ நாலு பெட்ச் ஆ வாங்கிட்டோம்னா ஆ வருஷ் த்துக்கு பாத்திங்கனா ஒரு ஒன்ற வருஷோ ரெண்டு வருஷன்னு போது ஒரு பேட்ச் ஆ நம்ம சேல் பண்ணிட்டே இருக்கலா அப்புறோ சேல் பண்ணும் போது ஒரு பேட்ச் வெளியே போற பேட்ச் மறுபடி ஒன்னு வாங்கி வச்சிட்லா
ஆமா வாங்கறதுக்கு பைசா நம்மளுக்கு கையிலே நிக்கும் ப்ரோ
ஆ கையிலியே நிக்கோ அதுதா ஆ அது இப்ப ரெண்டுல எது பெட்ரா இருக்குன்னு தா யோசிச்சிட்டு இருக்க ப்ரோ
ஆ நீங்க சொன்னதுல பாத்தன்னா இது இதுவும் பெட்டர் இது ரெண்டுமே ஓகே தா ப்ரோ நீங்க இப்ப சொன்னது பாத் ஆ லாஸ்ட் ஃளோர் ப்ரோ இந்த பேட்ச் பேட்சா இது பண்ணி கண்ணுக்குட்டியா வாங்கி அத சேல் பண்ணலாம்னு சொன்னீங்க பாத்தீங்களா அது பாத்தன்னா ஒரு ஒரு எழுவத்தி எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு எழுவது பர்சன்டேஜ் ஓகே ப்ரோ இப்போ இந்த மாடு இது நம்போ ஒரு கறவை பசு வாங்கி நம்ம அத அத பண்ண மாரி வச்சு நம்ம பண்ணும்போது பான்னா அது ஒரு எண்பது பர்சன்டேஜ் ப்ரோ இதுக்கு அதுக்கு பாத்தன்னா இது இ து நல்லதுதா ப்ரோ ஆனா நம்ம பால் கறந்து நம்ம இது பண்றது அது நல்லது தான ஆனா அது கொஞ்ச பைசா கொஞ்ச அதிகமாவு
ஓகே ப்ரோ இப்ப கறவ வாங்குன்னனு பாத்தீங்கன்னா இப்ப பார்ம் ஐட்டம்க்கு ஹெச்ச போட்டா நல்லா இருக்குமா இல்ல ஜெஸியா ஓகே தானே ப்ரோ
ஒரு ஜெர்சி அது நம்மளுக்கு தெர்ல ப்ரோ ஜெர்சிக்கு எதுக்கு எப்டின்னா என்னாது ப்ரோ
இது மாட்டு பே இதுதா ப்ரோ
அ ஜெஸின்றது அது ஒரு வகையா அ அது ஒரு வக அப்போ அ ஜெசின்றது பால்லே
ஆ பால் அதிகமா தரும் ப்ரோ ஆ சீம மாடுதா அந்த ஜெஸ்சசீங்கிறது அ ஜெஸ்சி சீம மாடுங்கறதுனா என்ன ப்ரோ இப்ப எப்டின்னா இப்ப வெளிநாட்டு போயிட்டு வரன் சொல்லுவாங்களா இல்ல சீமைக்கு போய்ட்டு வரனு சொல்லுவாங்கள ப்ரோ
ம் ம்
அந்த மாரிதா ப்ரோ வெளிநாட்டு மாடுதா சீமா மாடுங்குறாங்க
ஓ அததான் ஜெசின்றீங்களா
ஆ அதான் அதுக்கு பேரு அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆ கிராஸ் வைஸா இருக்கு ப்ரோ ஜெசி இருக்குது ஹெச் எப் இருக்குது ஹெச் எப் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ல
இப்போ நம்ம வீட்டுல இப்ப இருக்கா ப்ரோ எதனா இருக்கா ப்ரோ
இல்ல ப்ரோ இப்ப இப்பத்தைக்கு வந்து கண்ணுக்குட்டி தான் ப்ரோ இருக்கு இப்ப இனி வாங்கி போ ஆ இருக்கு ப்ரோ இருக்குனாலதான் அதான் என் இல்ல இப்பத்தக்கு அளவா ரெண்டுதான் ப்ரோ இருக்கு இப்ப வந்து எப்படின்னா பிரெண்டு இத்துல எல்லாமே ஃபார்ம் தா வெச்சிருக்காங்க
ஆமா ப்ரோ
ஆ ச் அது ஃபாம் வச்சா பெட்றா இருக்கும
இப்ப நம்ம இது நம் இப்ப வீடல இருக்கிறது புள்ளாவே நாட்டு மாட்டுதான் ப்ரோ இப்ப அதை வச்சு பாத்தன்னா ஒண்ணுமே யூஸ் இல்ல ப்ரோ அது அது குட்டி போட்டு அது வளந்து அதை எதனா வித்தாதான் ப்ரோ நம்பளுக்கு
ஓ செரி செரிங்க ப்ரோ
ஆமா ப்ரோ வெறிய வந்து தண்ணிய குச்சிட்டு் அவ்ளோதான் தீனிய சாப்டுட்டு அப்படியே ரவுண்டுல்ல இருக்குறான் ப்ரோ
ஆ செரி செரிங்க ப்ரோ ஆ ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரோ வரும் தரவு
எது ப்ரோ
ஒரு நாளைக்கு எவ்ளோ ப்ரோ கிடைக்கும் பாலு நீங்க வெச்சிருக்குது
ஆஹ்ஹா நாங்க பால அத கறங்க மாட்டோம் ப்ரோ அத அப்படியே விட்டுரும்வோம் அது கண்ணுகுட்டி எதன குடிச்சிடும் ப்ரோ இப்ப பாத்தன்னா அது கைக்கே அடங்காது தண்ணியே வந்து குடிக்காம அப்படியே போயிடும் ப்ரோ கிட்ட போணா அளோதான் கொடல்லியே குத்தும் ப்ரோ
செரி செரிங்க இல்ல ப்ரோ ஒரு மாட பாத்தாத சொல்லுவாங்களல்ல ஒரு நாளைக்கு இவ்வளோ கறக்கும்
ஆமா ப்ரோ நம்பளுது வந்து எப்படி பாத்தன ஒரு ரெண்டு லிட்டர் கரக்கும் ப்ரோ
ஒரு நேர காலையில மட்டும்
ஆமா காய்ல மட்டும் காய்ல மட்டும் ப்ரோ காய்லே சாய்ந்தரம் நாலு லிட்டரு ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு கறக்கும் ப்ரோ
ஓ ஓகே ஓகேங்க ப்ரோ
ம் ஓகே ப்ரோ அப்புறம் பாத்திங்கனா இப்போ நீங்க பாத்தனா இந்த இப்ப நீங்க இப்ப சாப்பாடு போதுன சொன்னீங்கள சிக்கன் சொன்னீங்களே சிக்கன் இப் இப்ப பாத்தன்னா இப்ப கோழி நீங்க வளக்கறதா இருந்தா கூட நாட்டு கோழி நீ கருங்கோழி எல்லாம் வளத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ கருங்கோழி வளத்துட்டே இப்ப பாத்தன்னா கருங்கோழி டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ பாக்கறதுக்கு ப்ரோ கேக்குதா ப்ரோ இப்ப பேசறது ஆ பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஆ ஓகே ஓகே ப்ரோ சந்திபோம் ப்ரோ
ஓகே ஓகே ம்
ம்